ஹலோ ம் கேக்குது எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்க நீங்க எப்டி சிங்க
நல்லா இருக்கே காலை வணக்கம்
காலை வணக்கம், சாப்ட்டிங்ளா
இனிமேதா இனிமேதா ஏதாவது சாப்புட்ணு வெளிலதா போய் சாப்புட்ணு இதெல்லா சீக்கிரோ நா சாப்ட எப்டியு மா காலைல டிபன்னே பத்து பத்தர பதினொண்ணாயிடு
ஆ காலைல நம்ம எத ஸ்கிப் காலைல எத ஸ்கிப் பண்ணாலு பண்ணலா ஆனா வந்து காலைல சாப்பாட்ட ஸ்கிப் பண்ணவே கூடாது அந்த டைமிங்க்கே
ம் சாப்ட்டுற்ணு காலை உணவு அருந்தி விடணு கரெக்டா
ஆமா
வுடுங்க சாப்டுற்லா இனிமே சீக்கிரமா சாப்புட்ற நீங்க என்ன சாப்ட்டாச்சா என்ன சாப்
சேரி கால்ல இன்னைக்கி என்ன சாப்ட்ட சாம்பார் எ மாமியாரோட ஸ்பெஷ் ஆமா
ம் சாம்பார் சாப்பாடா காலைலே
ஸ் சாம்பார் ரசம் சாப்பாடு
ஆ
ஓ
ஓகே காலைல
ஆமா காலேஜ்ல ஆஹ்
இன்னைக்கு என்ன பிளானு எப்டி மண்டே
இன்னைக்கு மண்டே ஆ
திங்க கிழமை அதுவுமா வாரத்துல பஸ் ட் நாள்
எனக்கு எப்பவுமே செவ்வா கிழம தான் ஃபர்ஸ்ட் நாள் திங்க கிழமை வந்து எனக்கு ஆபிஸ் ஆஃபா இருக்கும் தான் இன்னைக்கு மீட்டிங்கன் சொல்லிட்டு கடுப்புல உக்காந்துருக்கறேன்
உம் ம்
அப்புறம் அட்லீ காலையில வந்து நம்ம அந்த முருங்க கீரை பசல கீரை அந்த மாதிரி வந்து கீரை ஐட்டம் எடுத்துக்கணுமா அதா
காலையில இதெல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல இதெல்லாம் இரும்பு சத்து அதிகம் எல்லாமே அதிகம் தான் அதெல்லாம் யார் செஞ்சு தருவா காலையில
நம்ம ஹெல்த்துக்கு நம்ம தான் செய்யணும் உம் ஊற காலம்
உம்
நம்ம ஹெல்த் பாத்துக்க நம்ம செஞ்சுக்கணும் ஆம்
இதெல்லாம் ஏ செய்ய செய்யறதுக்கு ஆள் கிடையாது
ஆ
ஆஹ்
சரி பரவால வாங்கிட்ட சா அதெல்லாம் வந்து இரும்பு ச
உம் அதெல்லாம் சாப்பிடலாம்
ஆஹ்
நேத்து தான் கொய்யா பழம் அந்த நாக நாவ பழம் ஆஹ் மாம்பழம் அப்புறம் வேறன்ன சப்போட்டா பழம் இதெல்லாம் வாங்கிட்டு போய் வச்சேன் அது இருக்குன்னு நாச சபல்ல பசங்க சா பட்டு
நீ எல்லாரும் சாப்பிடணும் நம்மளும் தான் சாப்பிடணும் பசங்களும் தான் சாப்பிடணும்
உம்ஹ் இப்ப ஹெல்த்தியா நம்ம ஒரு மாதிரி உடம்பு இப்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது இப்ப கொஞ்ச குண்டாயிட்டோ ஒரு மாதிரி ஹெல்த்தியா ஃபுட்டு சாப்படுனா எப்படி சாப்பிடலாம் காலையில மத்தியானம் அந்த மாதிரி நைட் அந்த மாதிரினா எதா ஐடியா இருக்கா உங்களுக்கு நீங்க இப்ப வெயிட்டு வெயிட்டு போட்டுருகீங்க என்ன வெய்ட்ல இருக்கீங்க
நா வெய்ட்
இல்ல வெயிட் கம்மி பண்றது கேக்குற ஃபுட்டு எப்டி கண்ட்ரோல் பண்றது
அதுதான் சார் எனக்கு டயட்லாம் தெரியாது ஆனா நம்ம சொல்லி கேள்விப்படுறது என்னன்னா அஹ் சுடு தண்ணிலல்லா மன் தேன் எல்லாம் கலந்து கூ ஆசா ஓ குறையுன் சொன்னா ஆனா நா காலேஜ் படிக்கும்போது அத நெறைய பண்ண குறைல அஹ் அப்றம் அதெல்லா சும்மா இல்லை நம்ம ஃபுட் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துட்டு அந்த ஃபுட் செய்ய மெயின் அந்த சாப்பாடு கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றதே வந்து க ஆஹ் கரெக்டா இருக்கு நான் ந நினைக்கிறேன் அந்த காலையிலன்னா ஒரு எட்டரைக்குள்ளோ சாப்ட் றணும் மதியம் ஒரு ஒன்னு ஒரு மணிக்குல சாப் சாய்ந் மெயினா நைட் சாப் சாப்பாட்டை தான் ரொம்ப கம்மியா சாப்பிடணும்னு சொல்றாங்க சாப்பட்ட கம்மியா சாப்ட்டுட்டு ப்ருட்ஸ் அயிட்டம் எடுத்துக்கணும் அப்படி கிறாங்கா ஆனா சாப்பாடு கம்மியா சாப் பசி தோ தாங்கவே முடிய மாட்டேங்கது தூக்கம் வந்துடுது
சில டைம் நம்ம என்ன பண்ணுவோ நைட்ல சாப்பிட கூடாது அப்படின்றாங்க நைட்ல என்ன பண்றன் ஏதாவது இட்லியோ சப்பாத்தியோ ரெண்டு ரெண்டு சாப்பிட்டு தூக்கனா தூக்க வர மாட்டேது நைட்ல பே ஒரு மாதிரி என்ன சொல்றது எந்திரிச் சுத் நிக்குறன் ஓடுறன் ஏதாவ பசி எடுக்கு பயங்கரமா தூக்கம் வரமாட்டது அப்புறம் அதுக்கப்புறம் கால எப்படா விடியன் பாட்டு டீ கடைல போய் ஏதாவது பன்னு போண்டாவா சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு வந்து படுத்தாதான் நல்லா தூக்கம் வருது அது இனி ஃபீல் பண்ணிட்ருக்கேன் அது நான் என்ன பண்ணே உடம்பு கொறைக்லானு சொல்ட்டு பார்க்ல வாக்கிங் போறேன் ஒரு அஞ்சு ரவுண்ட் அடி அடிச்சு திருப்பிட் இங்க ஒரு டீ கெடையாது சுட சுட போண்டா மெது வடலா போட்ருப்பாங்க
அதுக்கு நீங்க வாக்கிங் போகாமே இருந்துக்கலாமே இல்ல இது இந்த காலைல அந்த காலைல அந்த நட்சு ட்ரைனட்சுலா போட் இத நைட்டே ஊற வெச்ட்டு காலைல எடுத்ததெல்லா போட்டு அரைக்கலாம்னு சொல்லுவாங்க ங்களே
ஆமா ஹெல்த்தி இது
ஆ அதா ஆ அதாந்த ஆ டாக்டர் ஷர்மி இருக்காங்கனா ஆமா ஆமா மில்க்ஷேக் தா மில்க் மில்க் ஷேக் மாதிரி எல்லா ட்ரை நட்ஸோ நைட்டே ச ஊற வெச்சுட்டு காலைல எந்திரிச்சு அத அர ச அந்த ஊற தண்ணியு உள்ளையேப் போட்டு அரைச்சு குடிச் சா நல்லது அப்படினு சொல்றாங்க நம்ம நம்ம சொல்றன்னா அவுங்க சொல்றதே பண்ண வேண்டா என்ன இருக்கோ நம்மகிட்ட என்ன அவ இருக்கோ அத வெச் அந்த ஃரூட்ஸ் வெச்சு பண் பண்லால
ம் பாப்போ நெக்ஸ்டா எதாவது ட்ரை பண்ணலாம்னு பாக்குற ஏன்னா அந்த மாதிரி ஏதாவ நம்ம குடிச்சா கூட ஒருளவு ஹெல்த்தியாவு இருக்கோ பசிக்காம இருக்குமா என்னன்னு தெர்ல பாப்போ பசிய கண்ட்ரோல் உண்ம தானே கண்ட்ரோல் பண்ணுச்சுனா கொஞ்சோ நல்லா இருக்
ஆமா ஆமா
உங்க ஒடம்பும் கொஞ்சோ போட்ட நல்லாவே தெறுது
அதெல்லா நம்ம செல்ஃப் கண்ட்ரோல்ல தா இருக்கு
ம் உங்க ஒடம்ப கம்மி பண்ணோ ஒடம்பு போட்டோம்னா அதுக்கப்புறோ கொறைக்கறது ஆமா கொறைக்கறது கஷ்டோ ஈஸியா வேனா ஏறிடோ ஆனா கொறைக்கனும் ஆமா நீங்க என்ன உங்க வெய்ட்டு என்ன
என்னோடா வெயிட் நா கொஞ்சோ நார்மல விட அதிகமாதா இருப்பே
ஒரு எய்ட்டி
ம் இருப்பே
ம் நான் அதா செவேன்ட்டி சிக்ஸு இது மாரி இருக்க செவன்டி எய்ட்டு அந்த ரேஞ்சு தான் ஆனக்கிட்டதட்ட ஏயிட்டி தான் இருப்ப ஏன்னா இப்ப கொஞ்சோ அப்டியே ஒடம்பு ஏறன மாதிரி தெரியுது
ஆஹ் ஆஹ்
நல்லா இந்த வெளிய போய்வங்களோட போய் நல்லா மொக்குருனா
ஆமா அந்த மெயினா வெளில போயிட்டு அஹ் அயில் எல்லாம் சாப்டவே கூடாது சொல்றாங்க
ஆனா அதுதான் வெளியே போனா இவங்களோட போனாலே எங்க திட்டாமலா இருக்க முடியாது நம்ம போயிட்டு நீ கூட கொ சும்மா வர முடியு
அதுவு இல்லாம பாத்தீங்கன்னா இந்த வெயில் இப்ப முன்னாடிலா ஹோட்டல் கம்மியாதான் இருக்கு இப்ப ஹோட்டலும் அதிகமாயிருச்சு அதே மாதிரி மெடிக்கல் ஷாப்பும் அதிகமாய்ட்டிச்சு
ஆமா அந்த அளவுக்கு நோய் நோய்களையும் நோயிலு பரப்பி விட்டாய்ங்க அதேமாதிர வீட்ல யாரு சமைக்கிறதும் கிடையாது எல்லாமே ஆன்லை பொட் டெலிவரி எல்லாம் வீட்டிலேயே படுத்துக்கிட்டு போன்ல யே ஆர்டர் எல்லாமே இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ரெஸ்ட் வேணுங்க நா சமைக்கல ஆடர் பண்ணிருங்க அப்டின்னு கூலா சொல்ட்டு கம்முனு இருந்துருது
ம் ஆமா ஆமா ஆமா இப்போ அது இப்பவும் அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல வெறுத்துரு நெனைக்கிறே நாலா நல்லா சாப்பிடுவே அது அந்த ரோட்டு கட கட சைடு அந்த காளான் ல ரொம்ப பிடிக்கூ சூடா அப்டியே வெங்காயம் போட்டு சூப்பரா இருக்கூஇப்ப எனக்கு அதெல்லா பிடிக்கிறதே இல்ல என்னே தெர்ல அது கொஞ்சோ நாள் ஆனா மாறி துமா ஆனா சாப்டறோ ஆஹ் ஒரு வெறுப்பாயிரோ இப்ப எனக்கு
இல்ல எனக்குல்லா இப்ப வரைக்கு அந்த இனிப்பு போண்டா இருக்கும்ல உள்ள ஒரு இன்னிப்பு போண்டா சொல்லிட்டு உள்ள பருப்பு எல்லா வச்சு இதெல்லா வப்பாங்கல்ல
தெர்ல எனக்கு தெரியாது நான் சாப்பிட்டத்துல ஆஹ் ஆஹ் தெரியு தெரியு தெரியு ஆஹ் ஆஹ்ஹ்ஹ
பார்த்தாலு அந்த கடையில என்ன இன்னயோ வாங்கி தின்றுவே ஒரு போன வாரம் கூட ஒரு கட நல்லா இருக்கூ
அது நல்லதுதான அது ஆவில தான வேக வப் பாங்க
ஐயய அத சொல்லல நா மைதால சொல்றே. அது வந்து நீங்க சொல்றது வந்து இது கொழுக்கட்ட மாரி பண்ணி உள்ள வப்பாங்க. அது ஒண்ணு நா அது சாப்ட மாட்ட. இந்த மைதாவருல போண்டா மாரி
தெரில எனக்கு தெரில நா சாப்ட்டதில்ல
அது போன வாரங்கூட என்ன பண்ண நாலஞ்சு வாங்கி சாப்ட பேப்பர்ல வச்சுகிட்டு உருட்டிகிர் டி எடுத்துட்டு போய் அது பார்த்தன ஒரு ஆச ஆ வந்திருச்சு சென்னை ஆனா அது ரொம்ப நாளாச்சு நா சாப் ட்டது திடிர்னு ஒரு கடையில பாத்தனா பைக்க திருப்பிட்டு போன அத பாத்துட்டு வந்து சின்ன புள்ளைங்க போவாதுங்க அந்த மாரி திரும்பிட்டு போயி வாங்கிட்டு ஒரு அஞ் பொடவ வாங்கிட்டு எடுத்துட்டு போயி வீட்ல ஒக்காந்து பாத்துட்டு ரசிச்சு ருசிச்சு திண்டறுத்துதா அது ஒரு என்ன சொல்ல நம்மளுக்கு புடிச்ச ஐட்டோ எப்பயோ சாப்ட்டது திடீர்னு அத பாத்த ஒடனே ஒரு ஆச வந்துரு ச்சு
ஆனா ப்ரோக்கோலி வந்து சாப்பறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க ஆனா நம்ம அது டேஸ்ட்டே புடிக் விக்கருத்தில்ல ஆனா எனக்
ஐய்யய்யே எனக்கு அந்த விழு விழுன்றது ஒரு மாரி
அது ஒரு ஸ்மெல்லு வரும்ல அந்த ஸ் என்ன எப்பிடி சமச்சாலுமே அந்த ஸ் ஸ்மெல்லு வருது டேஸ்ட்டு கூட பெருசா நம்மள இது பண்றதில்ல.
கொமட்டிக்கிட்டு இருக்கு அது
ஆமா
நம்மள்க்கு செட்டாவாது அது. அது எப்டீனா அந்த பசங்க இப்ப உள்ள ஜென்ரேஷனு சின்ன பசங்கெல்லா சாப்ட்ருது
அதுவு சிக்ஸ்டி ஃபை அந்த மாரி போட்டாதா. அதுக்கு பெருசா அந்த பசங்களுக்கு அத டேஸ்ட் பழக்கீர்ணுமோ என்னமோ தெர்ல எனக்கு அது சுத் த்தமா புடிக்கறதில்ல அந்த டேஸ் ட்டு பன்னீர்லா ரொம்ப நல்லதுனு. அது பன்னீர்மே கடைல வாங்கறது ரொம்ப கெ அன்ஹெல்தீனு சொல்றாங்க. அதுல வந்து ஃபிஃப்டீ பர்சன்டு மைதா இருக் குன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம வீட்லே வீட்லே செஞ்சி சாப்புட்றது பெட்ரு அப்டீங்றாங்க.
ம்ம் ஆமா அந்த மாரி நம்மளே வீ ட்ல ஏதாவது ட்ரை பண்ணிட்டு ஏதாவது ஒண்ணு நம்மளே நம்ம இஷ்டத்துக்கு பண்ணி ஓரளவு நல்லா பண்ணுவோம்ல்ல இந்த ஆயிலு இல்லாம கடைல அவங்க கண்ட்ரோலா பண்ணுவாங்க அவங்க இஷ் இஷ்டத்துக்கு என்னா அந்த சிக்கன் ரைஸக்கு அந்த ஊத்துற பாயில்லே எடுத்து இதுல ஊத்துறங்க அதுேலே போட்டு அடி
ஆமா ஆமா
ஆ அது ஏ பொண்ணுங்கானா அததான் விரும்பி சாப்பிடடுறாளுக என்னைக்கொ ஒரு நாள்னா பரவால்ல
இல்ல அது அது நம்மளால சாப்டாம இருக்க முடியாது அது ஒரு அடிக்ஷன் தான் நமக்கும் நம்ம முரு எல்லாம் தெரியும் நம்மாலேய கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த பசங்களுக்கு ஒன்னும் தெரியாத பசங்க எப்படி கன்ட்ரோ
ம் அதுங்க அது டேஸ்ட்டா இருக்கு அப்படின்ட்டு சாப்பிடுதுங்க இல்ல நான் அத உட்டுட்டேன் அத இருந்தாலும் நான் பழகி வுட்டேன்ல ம் கேக்குராளுக
ஆ எல்லாம் தப்பு நம்மகிட்டதான் இருக்கு எல்லாருமே இப்ப விட்டுருனும் உங்க ஒய்ஃப் எல்லாமே வீட்டுல இருக்கு எல்லாருமே அதை இது பண்ணும் ஆயன்றிச்னா கேரட்டு எல்லா காய்கறியும் பச்சையா பழக்கிருக்
இப்ப நம்ம சாப்பிடுற புட்டு்ல தான் எல்லாமே இப்ப எல்லா நோய் வர நம்ம சாப்பிடறோா ஒவ்வொரு புட்டுமே மேக்சிம்மம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் சம் அப்படி பண்ற மாரிதான் மேனுபக்சரெய் பண்றாங்க அதுல ஏதோ ஒரு கெமிக்கல் உனக்கு கலகறேங்க அது கூள்டிரிங்க்ஸ்ஹ் இருந்தாலும் நம்ம சாப்பிடற அரிசியோ பருப்பு இப்போ எல்லா பொருளுமே ஏட்டு செட்டு எல்லாமே அதுல வந்து அதனால தான் இப்ப அதிகமா முதல்ல கேன்சரு யாருக்காவது ஒரு ஆள் தான் இருக்கும் கேள்வி படுவோம் ஊரு உள்ள
அப்படி உங்க என அது நீங்க சொல்றீங்க ஆனா என்ன பொறுத்தளவுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா நோய் எல்ல எல்லாமே அப்பப்ப இருந்தது தான் இப்ப வந்து இந்த சோசியல் மீடியா வந்ததுனால நமக்கு எல்லாம் தெரிய வருதுன்னு நினைக்கிரனோ
இல்ல அப்படிலாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சுேன்ர்லாம் எனக்கு தெரிஞ்சு யாருக்காது ஒரு ஆளுக்குதான் இருக்கும்
உங்களுக்கு தெிருரலே உங்க சொந்த வந்தோம் அந்த மாரி யாருக்காவது இருக்கா
இப்ப நறைய பேருக்கு நான் கேள்விப்பட்றேனே யாருக்கு பார்த்தலு என் பிரண்ட இல்ல சோசியல் மீடியல இல்ல பாக் க்குறதே நாம கண்ண எத்ர்க பாக்குறது போன்ல பாக்குறதுெல்லாம் கிடையாது நம்மளுக்கு நெருக்கமானவங்க எறக் ருக்கறாங்கல்ல இது இதெல்லாம் என் ஃப்ரெண்டு என என் ஃப்ரெண்டு என் கூட படிச்சவன் அவனுக்கு கேன்சரு மிஞ்சி போனா அவனுக்கு என்ன முப்பத்தி ரெண்டு வயசு அது முப்பத்தரெண்டு வயுசல என்ன கேன்சரு மூணு ஆம்பளை பச ங்க உனக்கு எவ்ளோ வைத் தெரிச்சல் தெரிமா அவன் இறந்த ஒன் இயர் நளாவது அவனுக்கு என்னால மறக்கவே முடியாது
உம் உம் உம்
ச் அதல்லாம் சொல்றேன் அதுதான் அவனுக்கு எப்டின்னு கேட்டா அவன் அம்மாக்கும் இருந்திருக்கு து ஆஹ் அந்த மாரி சொல்றாங்க ஆஹ் ஃமேமில யாருக்கா இருந்தா அது வரும் அப்டின்ட்டு சரி அவ அம்மாவது இறந்தா நா ஒராள் அறுவது அறுவத்தஞ்சு வயசு கு இருந்தாங்க இவன் முப்பத்தி ரெண்டு வயசுல இறந்தானா எனக்கு ஒண்ணு புரில எப்டி இதல்லாம் என்ன இதுல வருது அப்டின்ட்டு
ஆமா
செர் நா கூப்பற்றேன்
ஆஹ் சரி ஓகே பாய்
ம் பாய்